வணக் கம் வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கங்க சொல்லுங்க
அ சாப்டீங்ளா தோழி
ஆ சாப்டாச்சி
ம் என்ன சாப்பாடு இன்னைக் ஒங்க வீட்ல கு கேழ்வரவு கூலு தோழி
ஓ சூப்பர் இந்த மாரி ஏதாவது வெரைட்டியா சமைப்பீங்ளா டெய்லியூ
ஆம்மா ஆம்மா ஒடம்புக்கு அதாவது ஏதாவது லிக்விடு மாரி லைட் புஃட்டாருந்தா நல்லதுன்டு வெயிட் லாஸ் பண்றதுக்கு அ நல்லத்
வெய் ஓ வெயிட் லாஸ் பண்லான் முடிவ் பண்ட்டீங்க
ஆம்மா இல்ல எப்போதுமே வந்து எதாவ் து இந்தக் எதிர்க்குல சக்கரவளி கெழங்கு அது ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துகுக்வே கொஞ்சூண்டுப் பயிரு ஏதாவ் வேக வச்சிக்வே சுண்டலாவது எதா ஒன்னு அது சும்மா ஒரு சின்ன பஃவுல்ல இது ரெண்டு எடுத்துக்கிறது ஒரு நாளக்கி ஒரு நாளைக்கி இந்த மாரி இந்த கூலு ஒரு நாளு அப்ற வந்து கம்பங் கூல் ஒரு நாளைக்கி
ம்
அப்ற காலைல வந்து இந்த பழங்கள் ஏதானு இது மாரி மட்டு காலைல வச்சிக்கிறது ரொம்ப ஹெவியா எடுத்துக்காம
பரவால்ல நீங்க அதாவது நீங்க என்ன படிச்சிருகீங்க
நா பிளஸ் டூ முடிச்சிருக்கே தோழி
பரவால சூப்பர் மேடம் இந்த மார்தா சாப்புண்ணு ஏனா ஒடம்புக்கு ஹெல்த் இல்லாம எல்லாத்தியு சாப்புட்டு கடசில முடியாம பசங்க உங்ளுக்கு
ஆ ருக்காங்க ரெண்டு பேரு வேலைக் போய்ட்ருக்காங்க
சூப்பர் படிச்சு முடிஸ்ட்டு வேலைக்
ம் ஆமாங் தோழி
சூப்பர் என்னாப்ப காலேஜ் என்ன முடிச்சாங்க
பைய எம் பி ஏ முடிச்சிருக்கா பொண்ணு வந்து இப் இப்பதா எம் பி ஏ முடிஸ்ட்டு அவுங்களு பி ஏ முடிஸ்ட்டு எம் பி ஏ முடிச்ட்டு இப்பதா அவுங்ளு ஜாப் போய்ட்டாங்க
ஓக்கே பிரச்சனல்ல ஹஸ்பண்டு்
அவுங்க இல்ல மூனு வர்ஷமா எறந்து எதா ஒன்னு கெடச்சா வாழ்க்கைல எதா ஒன்னு எழக்ற மாரிதான இருகு தோழி ம் ஒன்னு எழந்தா இன்னோனு
இப்ப நீங்க தனியாதா இர்க்கீங்ளா
தோழி
அதுனால நீங்க உங்குளுக்கு மட்டு இப்ப சமச்சி சாப்ட்டீங்க
ஆம்மா
ம்
டெய்லியு அன்றாடோ அந்த அந்த இது நடக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பைய பாத்துகிட்ருக்கா இப்பதா வந்திருந் கா இங்க வந்து ஒரு மாசோ ஒர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி அப்றோ திருப்பி போய்ருவாப்ல பைய கூட இருக்கா அவனுக்கு ரண்டு டம்ளர் நா ரண் டம்ளர் அந்த மாரி எட்த்துகிறத்
ம் இப்ப ராகி கூழா சொன்னீங்க
ஆமா
அது மட்டு போதுமா மேடம் அவ்ள தானா
அவ்ளோதா எனக் அது கரெக்ட்டா இருக்கு இப்ப அது போட்டுட்டு அ செவனேன் தா ஒக்கோந்து பேச ஆரமிச்சிட்ருக்கே அவ்ளோதா அதுல இந்த இதுருக்குல்ல கோதும குருண இருக்கு பாத்திங்களா கோதும குருண ம்பா கோதும குருண இருக்கு பாத்திங்க ஆமா அத ஃபஸ்ட்டு வேக வெச்சுட்டு அப்றமே ராகி மாவ அதுவ கலக்கி அதுல ஊத்தி கொஞ்சோ அப்டே ரெண்டையிமே சேத்து ஏனா சத்து கெடைக்கணுல்ல நம்பள்க்கு
பரவால சமையலு டிஃப்ரண்டா பண்ணுவீங்ளா விதமா
ஆம்மாம்மா ஆமாமா கண்டிப்பா ஆம்மா
செரிங்க உங்குளுக்கு புடிச்ச சமையல்லா என்ன செய்வீங்க சாப்பாடு உங்குளுக் புடிச்சதுனா
டிஃபன் ஐட்டமா இல்ல இந்த மாரி கேக்கிறீங்களா லன்ச்சுது டிஃபன் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டம்னா எனக்கு ரொம்ப புடிச்சது த புட்டு இருக் பத்திங்ளா ம் அது புட் அது கவுனி அரிசிலையு ரொம்ப புடிக்கு கவுனி அரிசில புட்டு வந்து ஒரு நாள் சாப்ட்டே ஊற வச்சு நைட்டு ஊற வச்ட்டு காலைல வந்து மிக்சில போட்டு வே இதா அரச்ட்டே தூளா அரச்ட்டு அதவ் கொஞ்ச நேரோ ந்தா ஆகுது வேக வெக்கிறதுக்கு வெந்தோனே தேங்கா போட்டு அதுல ய வெல்லம் போட்டு சாப்ட்டம்னா அவ்ளோ ஒரு அமிர்தமா இருஞ்ச்சு நெய்ய கொஞ்சோ லைட்டா ஊத்திகணு சூப்பரா இருக்கு டிஃப்ரண்ட்டா இருக்கு இந்த புட்டுங்கள எல்லா விட கெடைக்காது அது எதாவ்து இந்த பச்சரிசி மாவ கலந்து உட்டுர்றானுங்க
அதா அதா அதா நீங்கோ கருப்பரிசி புட்டுனொனே நா யோசிச்சே இது கெடைக்கா தே இவுங்ளா தா பிரிப்பேர் பண்ணிருக்குனு அப்டின் நென்ச்சே
நானே பண்ணே அப்றோ இன்னோனு வந்து எங்க மாமியார் வந்து பர்மாலந்து வந்தவங்க அவுங்க இருக்கும்போது சொல்றே ஆ அந்த கவுனி அரிசிலியே வெள்ள கலர்ருக்கு உருண்டையா அத வந்து என்னா பண்ணுவோ நைட்டு அது ரொம்ப புடிக்கு எங்களுக் ஃபேமிலிக்கே அது ரொம்ப புடிக்கு அது நைட்டு வந்து ஊற வெச்சிருவோ அதோடையே இந்த தட்டப்பயிர் இருக்கு பாத்திங்களா
ம்
தட்டப்பயிர் ரெண்டையுமே ஊற வெச்சுட்டு காலைல எடுத்து நல்லா கழுவிட்டு இட்லி சட்டி இருக்கு பாருங்க அதுல அப்டியே ரண்டயுமே மிக்ஸ் பண்ணி அப்டியே வச்சிட்டு உப்பு போட்டு தெளிச்சு மூடி வெச்சிருவோ ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு அது வெந்துரு அப்டியே பாத்திங்கனா புட்டுமா ரி அழகா வெந்துரு அந்த அரிசியு அந்த தட்டப்பயிரு வெந்தவொனே எடுத்து கொட்டி தேங்கா பூவ திருவி போட்டு வெள்ளமோ ஜீனியு அதுல போட்டு கலக்கி ஆளுக்கு ஒரு பவுல் குடுத்துட்டேன்னா ரொம்ப அதாவது இந்த பால் கொடுக்குறவங்களுக்கெல்லா வந்து அந்த புட்டரிசி ரொம்ப நல்லது அந்த அரிசிக்கு வந்து பால் அப்டி ஊரு
ம்
கவுனியரிசின்னு சொல்லி வாங்கணு நம்ப வாங்கனு
ம் பரவால்லிங்க மேடம் நீங்கல்லா எ நீங்க எல்லா டேலண்டா இருக் கீங்க பாருங்க நான்ல்லா வந்து இது மாரி எத சாப்ட்டா சத்து என்னான்னு எனக்கு ஒண்ணுமே
ஆ
தோ
வெறு ந்த இது இருக்கு பாத்தீங்களா ம் இந்த சோளம் சோளக்கருது இருக்கு பாருங்க இனிப்பு சோளம் அத மட்டுமே நான் வாங்கி அது மட்டுமே ஆமா ரெண்டு இது பீஸ் எடுத்து சாப்ட்டுட்டு முடிச்சுக்குவே
பார்ரா ஹ்
மாதுளம்பழம் எஸ்ட்ரா சேர் க்கலாம் வேறெல்லா வந்து காலையில எனக்கு அந்த இந்த இட்லி தோச பூரி பொங்கல் இதெல்லா வந் ந்து இப்பல்லா ரொம்ப கொறைச்சு நம்ம வயசு ஆக ஆக அதெல்லா நம்ம ஏ எடுத்துக்கிட் ட்டு போய் மாத்தரைய போட்டுக்கிட்டு வியாதிய தேடிக்கிட்டுன்னு என்னா பண்றது அதெல்லா
ஆ உங்களுக்கு பிரஷர் சக்கரல்லா இல்லதானே மோபிலக் அதா அதா இந்த மாரி வர்றத் அதுக்கு முன்னேயு நம்ப ஜாக்கிறது
ம்மா இருந் நம்மளுக்கு இருந்தாலு இனிமேல் வராது இந்த பாரு சாப்ட்டம்னா வராது இருக்கரதுல்லா ரெடியூஸ் ஆயிரு அப்டியே ரொம்பல்லா வராது நம்பளுக்கு ஏன்னா நம் நம்ம சாப்புறது வந்து ஆரோக்கியமானது வேற
ம் ஆமா மேடம்
ப்பு கெடையாதுக்கு சான்ஸ் கம்மிதா அதுல
நானு சே இந்த பசங்களுக்கு வந்து வெறு பால் மட்டு தா குடுத்தே கொழந்தைங்களுக்கு வேற எதுவுமே குடுக் இல்ல ஹெல்த்து வேண்ணா இட்லி தோச இதுதா நார்மல் ஃபுட்டு சாப்பாடு
இதுவே நல்லதுதா தோழி இப்ப என்னென்னத்தையோ குடுத்துக்குட்டு இருக்குறாங்க
இல்லேல்ல கம்பு கேழ்வரகு இதெல்லா சாப்புடவே இல்ல எங்க பசங்க அதெல்லா நா செய்யவே இல்லைங்க
அது என்னா பண்ணாங்க ஊற வச்சு எங்க அக்கா பொண்ணு செய்யும் ஊற வச்சு கொழந்தைங்களுக்கு சொல்றே ஊற வச் ச்சு நல்லா நைட்டெல்லா ஊறு காலையில எடுத்து என்ன பண்ணு அந்த பொண்ணு மிக்சில அரக்கு அரச்சுட்டு அதுல உள்ள ம் பால்ருக்கு பாத்திங்களா அத நல்லா வடிகட்டிரு புழிஞ்சுடுவா அத துணிய வெச்சு புழிஞ்சுட்டு அந்த லிக்கியூடா வந்துருமா சக்கய்ய அங்குட்டு வெச்சிரு அந்த பொண்ணு கம்புல கேழ்வரகுல இந்த மாறில அந்த பால வந்து நல் நல்லா தண்ணிய ஊத்தி கொதிக்க உடுவா கொதிக்க வுட்டுட்டு அந்த இத வந்து லைட்டா சு வருல்லடா உப்பு ரெண்ட்ல ரெண்டை கொஞ்ச கொஞ்சோ ஒரு பின்ச் ஒரு பின்ச் போட்டு அத கொழந்தைக்கு ஊட்டி விட்டா நல்ல புஸ் டியா அழகா இருந்தா அந்த பைய
அதா அதா பரவால்லயே அந்த பொண்ணுக்கு யாரோ சொல்லிருப்பாங்கன்னு நெனைக்
நாங்க தா சொன்னது நாங்க தா எங்க அம்மா க்ல்லா எங்களுக்கு சொல்லுபோது நாங்க வந்து இந்த செர்லாக் து அது இதுன்னு ஏ வாங்கி நீ வந்து இது பண்ணிட்ருக்கற நம்மளே அத நம்ம வீட் வீட்லையே செஞ்சி குடுக்றதுல என்ன அப்டின்னு சொல்லிட்டு
ம்
இந்த குழந்தைக்கு டெய்லியுமே லிக்யூடா அப்டியே ஊட்டி உடுவோ அழகா சாப்டுவா லிக்யூடா தா கொடுக்கணு ஏன்னா வந்து செரிமானத்தன்ம கம்மியா தா இருக்கு ஆ அப்டியே தண்ணியா அவ்ளாள இல்ல ஆறு மாசோ
ஆ ஆறு மாசத்துக்கு கொழந்தைங்கலா லிக்யூடா தா கொடுக்
ஆமா லிக்யூடாதா குடுத்தோ
பார்றா ஆறு மாசத்துலயே குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா
பாலு பாலு ன் பாலையே குடுத்துட்டு குட்டு ஆ நம்மலே இது பண்ணிக்க கூடாது
நான்லா எங்க கொழந்தைக்கி நா எங்க கொழந்தைக்கு ஒரு வருஷ் ஷ வரைக்கு வெறு பால் மட்டு தா குடுத்தே சலி புடிச்சுதுன்னா உடனே ஆஸ் பத்திரிக்கு தூக்கி போயிருவே
நாங்கல்லா போமாட்டோ வயிற்று போக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ லே இப்ப பொதுவா தண்ணியா போவு ஒரு பிள்ளைங்களுக்கு மாந்தோம்னு சொல்லி திருத்திரியா போவு இந்த மாரி இருக்கு நாங்கல்லா தொட்டது தொண்ணூறுக்கு ஆஸ் பித்திறிக்குலா ஓடமாட்டோ எங்களுக்கு பாட்டீங்கல்லா சொன்னாங்க இந்த முருங்க பட்ட இருக்கு பாத்தீங்களா அது ஜீரகம் பூண்டு கொஞ்சோண்டு பெருங்காய இதெல்லா வந்து நாங்க நல்லா இடிச்சிருவோ இடிச்சுட்டு அந்த இடுக்கி இருக்கு பாத்தீங்களா அதுல நல்லா இடிச்சுட்டு அதுல இருந்து சார புழிஞ்சு ஒரு சங்கு ஊத்தி உட்ருவோ வயத்துல உள்ள அடைசுல அத்தனை கொழந்தைக்கு வெளியில வந்துரு காலையில ஆனா அதா வேல எங்களுக்கு அப்றோ வை த்துல எந்த இதுமே இருக்காது வந்துரு எல்லாமே இதே வயிற்று போக்கு வராம இருந்துச்சுன்னா மோஸன் போகாம இருந்தா ம் அதுக்கெல்லா ஆஸ்பத்திரிக்கெல்லா ஓட் னது கடையாது இந்த இது இருக்குள்ள சுருட்டு ப சுருட்டு குடிப்பாங்கள சுருட்டு ஆ அந்த சுருட்ல உள்ள ஒரு காம்பு இருக்கு உள்ள அத பிச்சு இதுக்குன்னே அவங்கள தேடி போ புகையில குச்சுனு சொல்லி வச்சிருப்பாங்க
ம் ம்
போட்றவங்கள்ட இருக்கு அந்த குச்சி அவங்கள்ட போயி அந்த குச்சிய வாங்கிட்டு வந்து அந்த மோசன் போர எடத்துல இப்டி வச்சு உட்ருவோ அஞ்சே நிமிஷத்துல எல்லா வெளில கடகடனு வந்துரு அந்த புள்ளைங்களுக்கு
பார்ரா
இதுக்காகல்லா நாங்க ஆஸ் எங்க பிள்ளைங்களுக்கெல்லா அதுதா நா செஞ்சதே ஆஸ்பத்திரிக்கெல்லா போய் நின்னு கிட்டு அவங்களுக்கு ஐய்நூறு ஆயிர நம்ம செலவு பண்ணிக்கிட்டு ஏ அப்டின்டு இயற்கையானது நம்ம அந்த பழைய துக்கே வரணு வாரத்ல ஒரு நாள் குழந்தைங் களுக்கு இந்த மருந்த குடுத்தோம்னா மோசம்ல எந்த பிரச்சனையு புழு கிழு எது இருந்தாலு வெளில வந்துரு வராம இருந்தாலு இந்த போவள குச்சிய வச்சு உட்டாம்லு வந்துரு புண்ணலா ஆவது அது நல்லாதா இருக்கு புள்ளைங்களுக்கு ஒரு ப்ரச்சனையு கெடையாது அது அந்த வாடைக்கா என்னானு தெர்லா வந்துருது
இப்ப இப்பத்த பொண்ணுங்க அதெல்லா அய்யுயோ ஏதாது ஆயிரு கோ அப்டி பயப்புடுவாங்க ஆமா அதுவேனா உண்மையா இருக்கு
ம் பயந்து நம்பளையு சேத்து பயப்பு பயமுத்திவுடுவாங்க
இல்ல அப்ப கொழந்தைக்கு வந்து எண்ண வைப்பாங்க தெரியுமா உங்களுக்
ஆமா நாங்களா ஆலிவ் ஆயில வச்சு தேச்சு கைய காலேல்லா புடிச்சு நீவி உடுவோ நல்லா நீவி உட்டு அதுக்கப்றோ தா நாங்க என்னா பண்ணுவோ ஆ அந்த இது இருக்கு பாத்தீங்களா அ நல்லா நீவிவுட்டு ட்டு கடல மாவு இந்த அது இதுன்னு சாம்பு கீம்புலா இப்ப போட்றாங்க ஜான்சன் பேபி அது இதுன்லா அதெல்லா கடையாது கடல மாவ் போட்டு நல்லா குளிப் பாட்டி பொம்பள புள்ளயாருந்தா மஞ்சள் போட்டு குளிப்பாட்ணா வெள்ள வெள்ளேர்னு அந்த புள்ளைங்க அவ்ளோ அழகா இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜான்சன் சோப் ஜான்சன் பவ்டுரு ஜான்சன் ஆயில் ஏ காசு இப்டி கறி ஆக் குறாங்கன்னு தெரியில
இல்ல கொழந்தைங்களுக்குன்னு நெறைய வந்துருச்சு இப்ப ஜான்ஷன் மட்டு இல்ல இப்ப டவ்வு அ கு நெறையருக்கு கொழந்தைங்களுக்காக அத அதா ஆமா அதுதா இந்த படிச்ச பொண்ணுங்களா அதா வாங்கு றாங்க
முடிஞ்சளவு நம்ப வந்து நம்ப இப்ப இப்ப வருங்காலத்துல அந்த புள்ளைங்களுக் இந்த மாரி ஒரு இதுதா வந்து ஆ சொல்லி தர்ணு நம்ப
ம்
ம்
சரிங்க மேடம் இப்ப காலையில இது பன் இது சாப்ட்டீங்க மதியானோ என்ன ப்ரிபரேஷன் வச்சிருக்கீங்க
மத்தியான வந்து புலாவு செய்யலா இருக்கே இன்னைக்கி பச்ச பட்டாணிய ஊற வச்சிருக்கே பச்ச பட்டானிய ஊற வச்சிருக்கே என்னா பண்ணிருவே இந்த பச்சமெளகா இஞ்சி புதினா கொத்தமலி இத அரச்சு ஒரு பக்கோ வச்சிருவே ஆ தேங்காவ எடுத்து பால் எடுத்து அறமுடி
ஓ தேங்கா பால் ஊத்திதா புலாவ் செய்வீங்களா புலாவுக்கு தேங்கா பால் ஊத்துனா நல்லா இருக் ஓ பரவால்ல நல்லா சமப்பீங்க போலருக்கு உங்களுக்கு நல்லா சமக்க தெரியு போலருக்கே நீங்க கம்முனு ஏதாவுது ஒரு ஹோட்